தோ
சொலுங்க சார்
ஆ நம்ம எத பத்தி பேசப் வணக்கம்ங்க நம்ம இப்ப எத பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அ அன்றாட வாழ்க்கையில வந்து இந்த கோடை காலம் அ இப்ப மனிதனு எந்த அளவுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு ஏன்னா இத்தனை வருஷொ இல்லாத அளவுக்கு வெயில் இந்த வருஷொ நா பாத்த அளவுக்கு அதிகமா இருக்க மாரி எனக்கு தோணுது இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு இயல்பா நம்ம மத்த நாள விட இந்த நாள எப்டி சமாளிக்கிறோ ஆ இதுக்கு இந்த கோடை காலத்து வந்து நம்ம அ எதிர்கொள்றதுக்குனென்னல்லாம் பண்றோம்ன்ற மாரி ஏதாவ்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கொஞ்ச
ம் சொல்ற சொல்ற சார் கரெக்ட் தான் நீங்க சொல்றது இந்த தப்ப வெப்ப நெல மாற்றத்துனாலு சூரிய மண்டலத்துல ஓசோன் படலங்க பாதிப்பு ஏற்பட்டதுனாலயு நமக்கு கோடை வெயில் அதிகமாருக்கு அ இப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாவே காலம் மாறி மாறிதா மழ வருது வெயில் வருது குளிர் வருது பனிக்காலமு மூணு மாச இருக் க்கவேண்டிய பனிக்காலம் ஒரு மாசொ ஒன்ற மாசத்திலயே முடிவடைஞ்சிடுது புரிதுங்ளா
ம் கண்டிப்பா
ம் இப்டி இருக்கும் போது நம்ம அதனாலதான் இந்த கோடை காலத்துல வந்து வெயில்ல போய் வெளையாடாதீங்க
வெயில்ல எங்கயு வெளில போகாதிங்க சாயந்திரமா போய் வெளையாடுங்கன்னு பசங்களுக்கு அறிவுரை பண்றோ ஏன்னாக்கா இது ஜாண்டிஸ் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு மஞ்சக்காமலை நோயோ இல்ல இந்த சூரிய கதிர்களால் ஏற்படக்கூடிய பக்கவாத விளைவுகளோ வருன்னு சொல்றதுனாலதா நம்ப பசங்கள பாதுகாக்குறோ பெரியவங்களு அ ரொம்ப தும்ப பட்றாங்க இதனால அவுங்களுக்கு உயர் ர ரத்த அழுத்தமோ இல்ல குறைவான ரத்த அழுத்தமோ மாறுபட்டு போயிடுது சர்க்கரையோட அளவு மாறுபட்றது அதனால அந்த வெயிலோட தாக்கத்துனால ஆ சமாளிக்க முடியாம தவிக்கிறாங்க ரொம்ப வேர்கிறது என்னதா குளிர்சாதன வசதிகள் இருந் தாலும் அதுவே வந்து நம்ம வேர்வையை வந்து உறிஞ்சு கிருதுலிஞ்சு திருப்பியு அதே ரூம்ல தா நம்ப இருக்கோ அதயே தா நம்ம காத்தே தா சுவாசிக்கிறோ அதனால அது வந்து ஒடம்புக்கு பலவிதத் கெடுதலை ஏற்படுத்துறது பின் பக்க விளைவுகள கொண்டு வ ருது இதெல்லா நம்ம தவிர்த்துக்கணு அப்டின்னாக்கா காலைலியே நம்ம வந்து சீக்க துரிதமாகவே உணவ தயாரிச்சி வெச்சிணு அதே மாத்ரி நெறைய மோரு வெள்ரிக்கா இதெல்லா சாப் பட்ணு ஆ தண்ணி நெறையா குடிக்குணு ஆ தண்ணி த ஒடம்புல தண்ணி குறைவா இருந்தா கூட இந்த வெயிலோட தாக்கத்த நம்மனால தாங்கிக்க முடியாததா இருக்கிறது உங்களுக்கு எதாத் கருத்து தெரிஞ்ச சொல்லுங்க சார்
கண்டிப்பா இந்த இந்த கோடை காலோ பாக்குறப்ப நா வந்து சின்ன வயசுல இருக்கப்ப அ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலா பாத்தீங்கன்னா
ம்
ஆ நாங்க இந்த ஸ்கூல் டைம்லா லீவ் விட்டுருவாங்க ஸ்கூல் டைம்லா லீவ் விட்டுருவாங்க அந்த ஒரு ஒரு மா சோ மே மாஸ்ந்தா லீவ்ல தா அப்பற என்ன பண்ணுவோனா நாங்க காலைலே கிரிக்கெட் வெளையாட போயிடுவோ காலைல ஒரு உடனே அ ஒரு பத்து மணி வரைக்கு விளாடுவோ அ போயிட்டு மணி ஆயிடு அப்பறோ சாப்ட்டு வந்து திரும்ப ஒரு பதினோரு மணிக்குமேல ஸ்டார்ட் பண்ணுவோ சாப்ட்டு மூணு மணி வரைக்கு வெளையாடுவோ திரும்ப மூண் சாப்ட்டு வந்து திரும்ப ஒரு நாலு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஒரு அப்றோ ஒரு ஏ எப்டி எழ் ஒரு ஆற்ர ஆரேமுக்கா ஆயிடு அது வரைக்கு ஒரு மூணு மூணு இதுவா பிரிச்சு வெளையாடுவோ அப்டின்னா ரெண்டு கா சாப்ட்டு காலைல சாப்ட்டு வந்து வெளையாடுவோ அப்றோ மதியத் துக் கண்டியூனிவா அப்டி ஒரு ஆறர மணி வரைக்கு அப்டி வெளையாடுவோ ஆனா இப்பல்லா பாத்தீங்கன்னா ஆ நம்ம பசங்கள ஏ வெளையாட மாட்டோன் சொல்றோ ஒரு பக்கோ ஏனா இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இந்த ரீல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபோனு இப்டியே இருக்க பசங்களு வெளையாட மாட்றாங்க அப்டியு ஒரு இருக்கு இந்த அதுக்கு ஏத்த மாரி இந்த வெய்யில் இப்ப இந்த பத்து வருஷத்துக்கு அப்ப இருக்கிற வெயிலுக்கு இப் ப இருக்கிற இந்த வெயிலுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசோ அதிகமா இருக்கு
ஆமா
ரொம்ப அதிகமா இருக்கு ஏனா நார்மலாவே வெளிய வந்து போன வர்ஷோங்கூட இந்த மாரி இல்ல எனக்கு தெரிஞ்சி இந்த இப்போ நா ஒரு எட்டே முக்காவுக்கல்லா எழுந்து வெளியே வரே காலைல எட் மு எழுந்து வெளில வரறப்ப பன்னெண்டு மணிக்கு வெயில் அடிக்கற மாரி அடிக்குது அந்த ஒரு காலைல எட்டே முக்கா ஒம்போது மணிக்குலா அப்ப இது வெய்யில் அடிச்ச நம்ம என்னதா பண்றதுன்னே எனக்கே புரியல அ நா ஆபிஸ்ல உக்காந்து ஒர்க் பண்றவங்களுக்கூட பரவால்ல இந்த வெ அ கூ லி தொழிலாளிகள் இந்த விவசாயிகள்லா இதனால எவ்ளோ கஷ்டப்படுவாங்கன்றதா என்னால சாதாரணமா நிக்கவே முடியல அ அப்பாலா பாத்தீங்கன்னா அவரலா வந்து மர வெட்ட போவாங்க அப்பெல்லா அவங்கல்லா பாத்தீங்கன்னா அ வெயில்ல போயிட் ட்டுதா வேல செய்வாங்க அப்பா
ஆ ம்
அப்பாலா நிக்கிறப்பல எனக்கு ரொம்பவே கஷ்டமாருக்கு என்னடாயிது நம் சும்மா நிக்கிறதக்கே நம்மளால தாங்க முடியல இவங்க போயிட்டுயிந்த வேல செய்றாங்க அ கொரியெல்லா போயிட்டு அப்பா வேல செய்றப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமாருக்க மாரிருக்கு என்னடா இந்தளவுக்கு ரெடிக்குதுண்ட்டு ஆ அந்தளவுக்கு இருக்கு நம்ம ஏன்னா நம்ம எதுவு இப்ப இது இது யாருடைய தவறு என்னனு நம்மளால நம்மளுடைய தவறு தா இது எல்லாமே நம்ம இத்தன வருஷமா பண்ண இது அ இதுக்குதா இப்ப இந்த விளைவுகல்லா நம்ப
நிச்சயமா ம் அதுதா அதுக்கு வந்து கம்பங்கூழ் நெறைய குடிக்கணு ராகி கூழ் குடிக்கணு வெங்காயம் சின்ன வெங்காயம் நெறைய உடம்புக்கு சேத்துக்கணு அது குளிர்ச்சிய குடுக் கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்துல வந்து நெறைய தன்மைகள்ருக்கு அது ஒடம்பு குளிர்ச்சியை குடுக்க அம்மை நோய் வராம பாதுகாக்கு இருதய நோய்க்கு நல்லது இருதயம் பலப்படுத்து இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லா நம்ம எடுத்துக்கணு மொதல்ல வந்து குடும்பத்துல எல்லோரு வந்து ஒத்துமையா கோவப்படாம இந்த காலத்துக்கு ஏத்த மாரி உணவுகள் என்னென்ன சாப்பணு பெரியவங்களோ சின்னவங்களோ சொல்லும் போது அத புரிதல் புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தா மாரி எல்லாரு மாறிக்கணு
கண்டிப்பா நானுமே பத்தீங்கனா இந்தவருஷந்தா ஒரு முடிவுமரில்லா பண்ணதில்ல சும்மா காலையிலே அ இப்பொ ஒரு நெல்லிக்கா வாரத்துல ஒரு நாள் ஜூஸ் போட்றது பீட்ரூட் ஜூஸ் வாரத்துல ஒரு போட்டு வச்சுப்ப மறுபடி பிரிட்ஜ்ல போட்டு ஐஸ்க்யூப்ஸ் மாரி போட்டு வச்சிப்பே ஆ சும்மா டெய்லியு எடுத்து ஒரு போட்டு குடிக்கிறது இந்த மாரி சின்ன சின்ன இதெல்லா கூழ் வந்து எப்பயுமே வீட்டு்லருக்கு அது அப்பா வெளைக்கின்றதுனால கூழ் எப்டியு ஆ அப்பா டெய்லியு குடிப் நாங்க வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் ஏ ந்தா குடிப்போ ரொம்ப டெய்லிலா எடுத்துக்க மாட்டோ வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் குடிப்போ இந்த மாரியான பழக்கங்கள் இருக்கு இது ஆனா நாங்க ஓரளவுக்கு இந்த கிராமப்புற பக்கத்துலருக்கோ எங்க வீட்டு பக்கத்துல அந்த மரங்கள்லா நெறயா இருக்கு அதனால எங்களுக்கு வெயிலிருந்தாலு மத்த நேரத்துல ஒரு மழ ஆமா எங்களுக்கு கம்மிதா ஆனா எங்களுக்கே இந்த அளவுக்கு இருக்குன்றப்ப இந்த சிட்டி இந்த நகர்ப்புற பக்கெலாமா எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாக்குறப்பதா ரொம்பவே இதுவாருக்கு ஆனா ஒரு சிலர் வராங்க சென் எங்க ஊரே பரவால்ல பட்ட எங்க ஊரே பரவால்ல இங்கதா வெயிலு அதிகமாருக்கு சொல்ட்டு போறவங்களு இருக்கிறாங்க அது என்னடா இதுன்ற மாரிருக்கு எனக்கு இங்கயுமா இவ்ளவு மர செடி கொடிருக்கு ஆ இங்கே இப்டி இருக்குன்னாப்ப அங்க அதிகமா தானருக்கு ஏ அவங்க அப்டி சொல்றாங்க
அதா அது என்னன்னாக்கா அவங்கவுங்க ஊர்ல வசிக்கும் போது ஏற்படுற தட்பவெப்ப நெலய வந்து அவ்வளோவ் நாள் அந்த ஒடம்பு தாங்கிடுச்சு இப்ப வேற ஒரு ஊருக்கு போகும்போது அந்த சூழ்நில அவங்களுக்கு தாங்க தாங்க முடியல அதனால அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்றாங்க அதுதா காரண அது நீங்க நெல்லிக்கா வந்து டெய்லி சாப்டணு வார சாப்படக்கூடாது பீட்ரூட் வேணா வார எடுத்துக்கோங்க நெல்லிக்காவோட கொஞ்சோ ஒரு கைப்பிடி கருவாப்புல கொஞ்சோ புதினா கொஞ்சோ கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி இந்த நெல்லிக்காவு ரெண்டு நறுக்கி போட்டு மிக்ஸ் யில நல்லா அடிச்சிருங்க அடிச்சு கொஞ்ச ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க சுவைக்காக வேணுன்னா மெளகு பொடி போட்டுக்கலா வடிச்சுட்டு மெளகு பொடி கொஞ்சம் போட்டு அத நீங்க மாசத் அஞ்சு நாள் மட்டு குடிக்கணு நம்ம உடம்புல எங்கெங்கல்லா நம்மளோட கழிவுகள் கொழுப்புகள் தேக்கமா இருக் இருக்கோ ரத்த நாளத்திலியோ அல்லது பித்தப்பையிலியோ இப்ப அப்பறம் இந்த அ ம் கல்லீரல் ம் மண்ணீரல்லா சொல்றாங்க இல்லையா அங்கெல்லா எங்க படிஞ்சிருக்கோ அந்த கழிவுகள் எல்லா கெட்ட கழிவுகள் எல்லா வெளில கொண்டு போயிடு மலம் வழியாகவோ யூரின் வழியா ஒவோ எல்லா சென்று அடைஞ்சிரு அப்ப நமக்கு அந் அந்த சாப் டுமோ அந்த இத பானத்த குடிக்கும் போது அன்னைக்கெல்லா புத்துணர்ச்சியா இருக்கு
நா இத ஒரு எடுத்துக்காட்டாக நா பண்ணி பாத்த எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துது அதனால நா என்ன சார்ந்தவங்களுக்கு இத நா பரிந்துரைக்கிறே
ம் கண்டிப்பா த நா இத ட்ரை பண்ணி பாக்குற இது வரைக்கு பண்ணதில்ல பண்ணுவ இந்தளவுக்கு இத்தனை பொருட்கள் போட்டதுல்ல நெல்லிக்கா நெல்லிக்கா மட்டுந்தா நெல்லிக்காய் அம்மா மோர்ல போட்டு கொத் கொத்தமல்லி போட்டு குடுப்பாங்க
வந்து அ கண்ணுக்கு பீட்டா கரோடின் சொல்லிட்டு நம்ம முடி மேல ஒரு லேயர்ருக்கும் அதுதா நம்ப முடிய வந்து கருப்பாகவே ஆக்குறது அந்த இதுக்கும் நெல்லிக்கா கொத்தமல்லி வந்து நம்ம நகோ எல்லா ஒடையாம பாதுகாத்துகற்துற்து ஷைனிங்கா இருக்கிறதுக்கு பாதுகாத்துக்கற்து கருவாப்பல வந்து நம்ம வேர் கால்கள் முடியோட வேர் கால்கள் இந்த மண்டை ஓட்டு குள்ள ஒரு லேயர் இருக்கும் அதெல்லா வந்து கெட்டிப்படுத் தி அ சொட்டை ஆயிடுச்சுன்னா பாருங்க எல்லா மினு மினுன்னு இருக்கும் பாருங்க தலல்லா சுருக்கோ இருக்காது முகத்துல இருக்கற சுருக்கோ தலையில இருக்காது இதெல்லா வந்து அது பாதுகாக்கு அந்த இது மி மின்ட்டு வந்து எப்பவுமே நம்ம சுவாசத்துக்கு நல்லது எப்பவுமே நம்மள வந்து ம் வாய் துர்நா றம் இல்லாம வச்சுக்கு அஹ் பிளஸ் அந்த நம்ம குடல்ல இருக்கற அந்த கழிவுகள் எல்லா அது அந்த மின்டல இருக்கற அந்த காரத்தன்ம வந்து வெளியில கொண்டு போயிடு அதனாலதா இத்தனையு சே க்கணு இஞ்சி வந்து பித்தத்துக்கு நல்லது டெய்லி நாம ஒ ஒடம்புல பித்த நீர் சொரக்கு நம்ம அந்த டைமுக்கு உணவு எடுத்துக்கும் போதுதா அந்த பித்த நீீர் வந்து அந்த உணவ உணவோட கலந்து செரிமானம் பண்ணி வெளியில அனுப்புறது அந்த பித்த நீர வந்து இது நம்ம அ கா த நேரோ தள்ளி தள்ளி உணவ சாப்பிடும் போது அந்த பித்தநீர் தேங்கி தேங்கி தேங்கி கல்லா மாறிடுறது
கண்டிப்ப அது எல்லாமே இது ரொம்ப பயனுள்ளதா தா இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே கண்டிப்பா இதெல்லா நா முயற்சி பண்றே ஏன்னா எனக்குமே இதெல்லா ரொம்ப தேவப்படுது ஏன்னா நீங்க சொல்ற மாரி ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு இருக்கு நம்மளால ஒரு காலிலேந்து இந்த உணவுலா சாப்பிட முடியல ஃபஸ்ட்லா அம்மா என்ன பண்ணுவாங்க தோச இட் இட்லி லா ச் காலையில நைட்ல தா பண்ணுவாங்க ஆனா எனக்கு இப்பல்லா அந்த மாரி தோச இட்லியே சாப்பிட முடியல கஷ்டமா சாப்பிடற மாரி இருக்கு அது எல்லா சாப்படுறப்ப லிக்குடா நா அப்டிதா ஏதாவது சாப்பிடனு போலயே இருக்கு அதனாலே மதியம் போயிட்டு ஜூஸ் இல்ல
ஆ எக் காரணத்த கொண்டு ஜூஸ் சாப் சாப்பிட கூடாது பிரஷ் ஜூஸ் சாப்பிடவே கூடாது அது வந்து உங்களுக்கு ஆ ஃபேட்டி அதாவது கொ கொழுப்பு லிவர் மேல கொழுப்பா படிஞ்சிரு அதனால ஜூஸ் மட் குடிக்க கூடாது நமக்கு பல்லு இருக்கு பல்லு இருக்கு பழமா வந்து பத்து டு பதினொன்னு நீங்க வேலைக்கு போறீங்கன்னா ஒரு டப்பால எடுத்துட்டு போயிருங்க டெய்லி ரெண்டு பழம் கலந்து சாப்பிடுங்க அதுல வந்து ஆரஞ்சு பழமும் எலுமிச்சம்பழம் இந்த மாரிலா கலந்து சாப்பிடக்கூடாது உயிருக்கு ஆபத்து அது மாரி சில சில சிட்ரஸ்ச வந்து இன்னொரு சிட்ரஸ்சோட ஆட் பண்ண கூடாது ஆரஞ்சு பழம் னா இன்னைக்கு ஆரஞ்சு பழம் மட்டு கொண்டு போங்க ஆப்பிள்னா ஆப்பிள் மட்டு கொண்டு போங்க ஒரு ஆப்பிள் சாப் கூட போறு அந்த நேரத்துக்கு சாப்பிடணு வயித்த வாட போடாம அந்த டைத்திகு அத சாப்பிடும்போது திருப்பி நம்ம ச மதிய உணவுக்கு வர வரத்துக்குள்ள அதது அது வேலைய முடிச்சு பசிய தூண்டு அப்ப நம்ம நல்லா சாப்பாடு சாப்பிட்லா
கண்டிப்பா உங்களோட பேசினது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது அந்த கோடை காலத்த பத்தி இந்த உணவு முறை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க மிக்க நன்றிங்க
நன்றி